புரிதா ஒரே நிமிஷ இருங்க நீ வந்து நீ யாரு ஃப்ரெண்டு சங்கீதா ஆ கேக்குது அததா சொல்ற இந்த மாரி அவரு வந்து எங்கிட்ட எதோ சொல்லிருக்காரு அப்டின்னு சொல்லி கேப்பாங்க சொல்லிரு அப்டின் சொல் கேக்குதா ஆ சொல்லுங்க கேக்குதா
ஹலோ கேக்குதா
எனக்கு நல்லா கேக்குது சொல்லுங்க ம் சொல்லுங்க
நேத்து உங்க வீட் ல என்ன சமையல்
ம் ஹலோ ஒன்னு கேக்கல எனக்கு உங்க வாய்ஸ் ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா
கோ
இப்பதான் கேக்குது இப்பதான் கேக்குது அப்புறம்
உங்க வீட்டு்ல வார இறுதில வந்தாலே ஏதாவது சிறப்பான உணவு செய்வார்கள்ல நீ சொன்னது ஞாபகம் இருக்கு ச்
நீ வீட்டுல பிரியாணி செஞ்சோம் உண்மையா சொல்லணும்னா பிரியாணன்றது வெறும் உணவு மட்டும் இல்லை அது சரியான முறையில செஞ்சா வீடு நல்ல மனத்தால நிரம்பிறும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி மனசுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு
அதுதான் எனக்கும் தோணும் ஆனா ஒரு சந்தேகம் வெளியில வாங்கும்போது பிரியாணி வாங்கும் பிரியாணி மாதிரி வீட்டுல எப்படி செய்யறது நிறைய பேரு முயற்சி செய்யறாங்க ஆனா அந்த சுவை மட்டும் வருவதில்ல ஏன்னு தெரியுமா
அதுக்கு முக்கியமான காரணம் அவசரம் நல்ல பிரியாணி செய்யணும்னா ஒவ்வொரு பொருளையும் சரியான அளவுல சேர்க்கணும் முதல்ல அரை கிலோ கொழிக்கறிய நன்றா கழுவுணும் எவ்ளோ எவ்ளோ கழுவுறமோ அவ்ளோக்கோ அவ்ளோ அளவு நல்லது அதனால கோழிய வந்து ரொம்ப நல்லா கழுவணும் கழுவி வச்சிறனும் அப்புறம் அதுல வந்து தயிர் மிளகாத்தூளு ஆஹ் மஞ்சத்தூளு இஞ்சி பூண்டு விளுது கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து குறைஞ்சது அரை மணி நேரமாச்சு ஊற வைக்கணும்
அதாவது மசாலா கறிக்குள்ள நல்லா இறங்கணும் ஊற வைக்கிறோம் அதுக்குதானே
ஆமா ஆமா ஒரே நிமிஷம் கேக்குதா
நல்லா கேக்குது
சரியாக புரிஞ்சிக்கினேன் அந்த ஒரு படியை தவற விட்டா பிரியாணியோட சுவையே மாறிடும் அது அது அது அதுக்கு அதுக்கு பிறகு ஒரு பெரிய பாத்திரத்துல எண்ணெய்யையும் சிறுதவு நெய்யும் அஹ் சேர்த்து சூடாக்கணும்
நெய் சேர்த்தாதான் நல்லா மனம் வரும்ன்னு சொல்லுவாங்க எங்க அம்மா
ஆமா ஆமா கரெக்ட் தான் நெய் அதிகமா சேர்க்க வேண்டிய அவசியம் இல்ல ஆனா கொஞ்சம் சேர்த்தாலே சுவையும் மனமும் கூடும் அதுக்கப்புறம் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மனம் வந்து வர வரைக்கும் நல்லா வந்து சூடு பண்ணணும் அந்த எண்ணெய் கொதிச்சதுக்குப்புறம் அப்புறம தான் எண்ணெய் நல்லா சூடாயி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது எல்லாத்தையும் போடணும் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா காய வைக்கணும்
இந்த பொருட்கள்ல எண்ணெய்யில வதக்கும் க்கும்போது மனமே வேற மாதிரி இருக்கும்
அதுக்கப்புறம் நீளமான நீளமான தறுக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும் அது எப்படின்னா வெங்காயத்தை வந்து நீல நீளமா வரஹ் அரையணும் நம்ம பொடி பொடியா கோழம்புக்கு செய்வோம்லாம் அந்த மாதிரி அறுக்கக் கூடாது அது நீல நீளமா நீல வாக்குல நல்லா மூண் சிப்ல வந்து அரைக்கணும் அத வந்து அந்தலவங்கள் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் லவங்கள் இருங்க லவங்கம் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் வந்து நல்லா சேர்த்து வதக்கணும் அது பொன்னியில மாக்குறதுரைக்கும் பொறுமையா வதக்கணும் பல இந்த இடத்துலதான் அவசரப்படுவாங்க ஆனா வெங்காயம் நல்லா வதங்கினாதான் பிரியாணிக்கு அடிப்படை சுவையே கிடைக்கும்
இத கேடக்கும்போது பசி எடுக்க ஆரம்பிக்குது
இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி
சரி அடுத்தது என்ன செய்யணும்
வெங்காயம் நல்லா வதங்குன வெங்காயோ நல்லா வதங்குன பிறகு பச்சமொளகாவு புதினாவும் கொத்தமல்லி எல்லாத்தியும் சேத்து கெளறணு அது அதுக்கப்புறோ தக்காளிய சேத்து நல்லா மென்மையா மென்மையா வர வரைக்கும் வதக்கணு
இத கேக்கும் போதே பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு
ஆமா ஆமா அது அதோட ஒரு ஃபிளேவரே வேற இன்னு பிரியாணி ஆரம்பமே ஆகல இப்ப ஊற வச்ச கோழிய வந்து நல்லா சேத்து களறணு நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோன்ல அந்த கோழி அத கழுவி வச்சிருந்தோம்ல அத நல்லா சேத்து அ கெளறணு கறி மசாலாவோட கலந்து எண்ண பிரிய தொவண்டி எண்ண பிரியிற வரைக்கும் வேகமா வேக வெக்கணு
அதுக்குள்ள நல்லா ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சு ல்ல
ஆமா ஆமா கண்டிப்பா அப்பதா வீட்ல இருப்போ இருக்கவங்க ஒவ்வொரு ஒ ஒரு ஒவ்வொருவராக சமையல் அறைக்கு வந்து இன்னு எவ்ளோ நேரோன்னு கேக் கேக்க ஆரம்பிப்பாங்க
அது எல்லா வீட்லயும் நடக் சம்பவம்
கறி நல்லா வெந்து அப் வெந்ததுக்கு அப்பறோ அளவா தண்ணி சேக்கணு ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு பொதுவா ஒன்ற ஒன்றலந்து முக்கா கப் வர போதுமானது
அரிசிய முன்னாடியா ஊற வெக்கணு இல்லையா
கண்டிப்பா கொறஞ்சது இருவது முதல் முப்பது நிம்ஷம் வரை ஊறவச்சு அரிசி நீளமா ஆழ அழ அரிசி நீளமாவும் ஆழமாவும் வெந்து வரும்
அதுக்கப்றோ அரிசி ஸ்டெயிட்டா சேத்துட்லாமா அதுல
ஆமா ஆமா தண்ணீர் கொதிச்சதும் அரிசிய சேர்த்து மெதுவா கெளறணு அதுக்கு அப்பறோ பாத்தரத்த மூடி மீ மிதமான தீயில வேக வெக்கணு
பல பேர் சொல்றது போல பிரியாணி செய்வதில்லை பொறுமை மிகவும் முக்கியம் போல இருக்கே
உண்மதான நல்ல பிரியாணி செய்ய ஒரு அரிசியோ மசாலாலயோ அரிசிலயோ மட்டும் இல்ல பொறுமைலயு இருக்கு
இந்த ஒரு வரிய எல்லாரும் கேக்க வேண்டும்
சுமார் பதினஞ்சு முதல் இருவது நிமிஷம் கழிச்சு மூடிய தொறந்து அரிசி நல்லா வெந்துருக்கா வெந்திருக்கணு அப்போ மேல சிறிதளவு நெய் தூவி மெதுவா களறணு
அப்டியே ரைத்தா கூட சேத்து சாப்ட்டா சொர்க்கமா இருக்கும்
வெங்காய ரைத்தா முட்ட கோழி வறுவல் எல்லாத்தியும் இன்னு எல்லா இருந்தா இன்னு சிறப்பா இருக்கும்
அத சொல்றேன் இவ்வளவு நேரோ நீ சொன்ன விதத்த கேட் கேட்ட பிறகுதா எனக்கு உடனே பிரியாணி சாப்புட்ணு போல இருக்கு
சமையலுன்றது வெறும் வயிற நெரப்புறதுக்கு மட்டு இல்ல அன்புடன் சேர்த்து பா அன்போடு செஞ்ச உணவு எப்போதும் தனி சுவைய கொடுக்கும்
ஒரே பிரியாணிய ரெண்டு பேர் செய்தாலும் அன்புடன் செய்த உறவின் சுவை வேற வேற மாரி இருக்கும்
சரியா சொன்ன ஆ அதனாலதா வீட்டு சாப்பாடுக்கும் எப்போதும் தனி மதிப்பு இருக்கு
சேரி அடுத்த முறை பிரியாணி செஞ்சா என்னையும் மறக்காம கூப்டு
நீ சாப்பிட மட்டும் வரக்கூடாது வெங்காயத்து நறுக்கவும் உதவி செய்யணு ஓகேவா அப்பனா கூப்புடுவே
ஐயோ அதுக்காக தா இவ்ளோ நேரோ ரகசியமா திட்டம் போட்டியா
இப்போதா புரியுதா
சரி சரி பிரியாணிக்காக வெங்காயோ நறுக்க தயாரா இருக்கேன்
அப்டின்னா அடுத்த வாரோ வேல இருக்கு தயாரா இரு
பிரியாணிக்காக என்றா எப்போதும் தயாரு தா
அப்ப பிரியாணிக்காகனா நீ வந்து வருவ கரெக்டா பிரியாணி சொல்லி எங்க கூப்ட்டாலு வருவ கரெக்டா
ஆமா வருவே
உனக்கு செய்ய தெரியுமா பிரியாணி
தெரியாது
தெரியாதா இது வரைக்கு செஞ்சது கடையாதா அப்படியா யூடியூப் யூடியூப் பாத்து கூடுமா
அப்ப கூட நல்லா செய்ய வராது
செஞ்சதே இல்லையா இல்ல நல்லா வராதா செஞ்சு நல்லா வர்லையா
ரெண்டு தர
சரி ஓகே அப்பலாம் சேரி ஓகே அப்புறம் பேசலாம் வைங்க
ஆஹ் சரி உம்
உம்